ம் ஃபெஸ்கீம் சொன்னீங்களே
இல்ல இல்ல நா படிக்கும்போதெல்லா இந்த அளவுக்கு லா கெடையா டெவலப்மென்டே கெடையாது டெக்னாலஜி கெடையாது
ம் ம்
ஒரு புக்ல தா காலேஜ் படிக்கு போது அந்த புக்க எடுத்துட்டோம்னா அந்த புக்ல ஒரு பேராகிராஃப் பாத்தீன்னா டென்மார்க் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கு வரு படிக்கணு வேற வழியே இல்ல படிக்கணு ஆனா கதையும் இருக்கணு ஆனா அந்த கதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணு உண்மய சொல்லப்போனா கரெக்டா நாளா ஆவரேஜ் தாங்க நாளாம் ஒண்ணு அந்த அளவுக்கு சும்மா சொல்லக் கூடாது நா ரொம்ப படிப்பே நல்ல மார்க் எடுப்பே ஆவரேஜ் லெவல் தா நாளா
ம்ம்
தும் நம்ம புத்திக்கு நம்ம இருக்க உள்ள இருக்க களிமண்ணுக்கு அது போது அதுக்கு மேல லெவெல்லா தாண்டி நம்ம படிக்க வேண்டா படிச்சு என்ன பண்ண போறோ அவ்ளோ தூரோ படிச்சி நம்ம என்ன தி இனிமேலு நல்லா படிச்சு திரிஞ்சு திருச்சி மாவட்ட கலெக்டராவு போறோ அது கெடையாதுங்கலே என்ன நம்ப மண்டைல என்ன ஏறுதோ எந்த அளவுக்கு பே எடோ நம்ம மண்டைல ஸ்டோர் ஆகுதோ அது மட்டுந்தா நமக்கு அதுக்கு மேலல்லா படிக்க முடி படிக்க பண்ண முடியாதுங்க நீங்க எங்காச்சு வெளில டூர்லாம் போவீங்களா?
ஆ
டூர் வெளில போயிருக்கீங்களா?
அ
டூர் டூர் போயிருக்கீங்களா?
ஆ
சுற்றுலா
ம்
எங்கெங்க போயிருக்கீங்க?
ஆ நா வந்து கேக்குதா? ஹலோ
சொல்லுங்க கேக்குது.
நா வந்து பாத்தா ஃபேமிலி டூர்தா அதிகமா போயிருக்கே.
ம்
அதாவது ஒரு தடவ வந்து உத்தரகாண்ட் அதாவது கேதார்நாத் இருக்குல்ல
அதர்ட் அதர் ஸ்டேட் சொல்லாதீங்க தமிழ்நாட்ல வெளில போயிரு க்கீங்களா?
தமிழ்நாட்ல சமயபுரோ திருச்சி
ஆ ஆமா போங்க சமயபுரமா
கன்யாகுமாரி
தல்லா இல்லங்க நா கேக்குறது நீங்க அதல்லா கோயில் பிளேஸ்ஸு
என்ன கோவில்தான கூட்னு போறாங்க
வால்பாறை போயிருக்கீங்களா? குற் குற்றாலம் போயிருக்கீங்களா? இது குற்றாலத்த கூட விடுங்க இது கொடைக்கானல் போயிருக்கீங்களா?
கொடைக்கானல் ஊட்டில்லா போயிருக்கே
ஊட்டி போயிருக்கீங்களா கொல்லிமல போயிருக்கீங்களா?
ஆ கொல்லிமல கொல்லிமல ரீசன்டாதா போனோ ரீசன்டா அதாவது ஃபேம்லி ஒரே ஒரே நிமிஷோ இருங்க ஃபேம்லி டூரு ஃபேம்லி டூரு இ ட்னு போறது எல்லாமே கோயில் கோயிலாதா இருக்குது நா என்னா பண்றது? நாங்களு கேட்டோ எங்கனா வெளிய அது மாரி இதுவா கூட்னு போங்க அப்டினு போறோன்னா எதுனா கோவிலா இருக் இல்லன்னா கோவிலாதா இருக்கு ஆ டூரே நா என்னா பண்றது?
நாங்க வந்துட்டுங்க வர்ஷத்துக்கு வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் வெளில போவோ பசங்களா சேந்து
ம்
எல்லா பசங்கள்டை பைக்கு தா டூவீலர் தா நா வந்துட்டு ஆக்டிவா வச்சுருக்கே ஸ்கூட்டி வச்சுருக்கே
ஆ
அண்ணெ வந்துட்டு யமகா வச்சுருக்காப்புல ஓல்டு மாடல் யமகா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடு அததா எடுத்துக்குவே நா ஏ வண் டில ரெண்டு பசனுங்க வருவாங்க நா ஒன்னு இன்னொரு பைய அவ்ளதா டேங்க் ஃபுல் பண்ணிக்குவோ இங்கருந்து போம்போது குளித்தலையில டாங் ஃபில் பண்ணிக்குவோ இங்கெருந்து வண்டி எடுத் தன்னா நேரா இங்கெருந் து அ தொட்டியொ தொட்டியொ ஒரு ப்ளெ அது ஒரு ஊரு மெயினான ஊரு திருச்சி டிஸ்ட்ரிக்ல அது ஒரு மெயினான ப்ளேஸ் தொட்டியொ தொட்டியொ வந்துட் தொட்டியொ தொட்டியத்துலெருந்து பாத்தீங்கனா உள்ள வந்துட்டு எருமப்பட்டின்னு ஒரு கிராம இருக்கு
ம்
அதுலா புதுசாருக்கு உங்ளுக்
ஏனா நீங்க அந்த ரீஜன் ஆளுங்க எனக்கு தெரியாது அவ்வளொ
து எந்த டிஸ்ட்ரிக்ல எந்த ஊர் கேட்டாலு நா சொல்லுவெங்க பொய் சொல்லக்கூடாதுங்க மெயினான ப்ளேஸு எந்தெந்த ஊருன் நா சொல்லுவே
அதாவ்து நா அந்த அளவுக்கு வந்து நா ஒன எதுவும் சுத்துனதில்ல நம்மளுக்கு வந்து
சுத்துறதில்லங்க ப்ளேஸ் போனது நா ப்ளேஸ் போனது டூவீலர்ல போவோ பசனுங்கலா காலைல ஆறு ஆறு ஏழு மணிக்கலா கெளம்புவோ ஏழு மணிக் கெளம்புனோன்னா அங்க எட்டு ஒம்போது மணிக் கி மேல ஹீல்ஸ் ஏறும் போது பாத்தீங்கனா செம்ம ஜாலியாருக்கு பசல்லொல கரே முரேன்னு கத்திக்கிட்டு தா போவொ எல்லாமே இதோட நாங்னா போன் டைம் போனோ ப்ளூடூத்து வந்துட்டு சும்மா அந்த சின்ன ப்ளூடூத் இல்லங்க
ம் ஃபெஸ் ஃபெரஸ்ஸ ஸ்பீக்கரு
புடுதிஸ் அது ஒரு ஆறாயிர ரூவா ஆறாயிர ரூவா ஒருத்த ஸ்கூட்டி வச்சிருந்தா ஒருத்த ஸ்கூட்டி வச்சிருந்த அந்த ஸ்கூட்டில ஏவ ட்டு ஃபுல்லா சார்ஜரு சார்ஜருக்கு ஃபுல்லா சார்ஜரு போட்டோ அது ஒன் ஒன் டே ஒன் டே யூஸ் ஆகு அப்புறோ நம்ம அங்க போய் டோன் எடுத்து அங்க தங்கணு அவ்ளோதா நாங்க தங்கு போது அங்க சார்ஜு போட்டுக்கலா அதுக்கான வயர் எல்லாமே எடுத்துக்குட்டோ எல்லா கிட்ட தடவ போனா ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டில போனா ஆறு வண்டி ஏழு வண்டி எட்டு வண்டி தா அப்டிதா போவோ போனாங்கண்ணா நீ நம்ப மாட்டீங்க இங்க இருந்து போவோ நேரா ஃபஸ்ட் ஃபஸ்ட் பெரிய பெண்டுஅதா கொண்டை ஊசி வளைவுனு அங்க ஒரு ப்ளேஸ் இருக்கு அங்க போவோ இங்கிருந்து சாப்ட் சாப்பாடு வாங்குனதெல்லா போய் அங்க உக்காந்துசாப்டுவோ ஃபஸ்டு சா ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன் துரு அதுலயு உட்காந்து ஜாலியா சாப்டுவோ பாட்ட போட்டுவுட்டு வண்டில கரு முறுனு கத்திட்டு போவோ திட்டுவாய்ங்க போரவ வரவன்லா ஏன்டா இப்டி அலும்பு பன்றிங்க போடல அவஅவ என்னமோ திட்டிட்டு போவா அதெல்லா இது பன்றதில்ல கில்ஸ்ல சாமா ஜாலியாருக் இங்க இருந்து போவோ இங்க இருந்து நேரா போவோ அரபிலீஸ்வர் கோயில்னுருக்கு சிவன் கோயிலு அந்த கோயில போய் கீழ பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு தண்ணி ஐஸ் மாரி இருக்கு அந்த தண்ணில ஒரு மு ஐஸ் தண்ணிலயே ஒன்றர மணி நேரமா குளிப்போ ஆட்டோ போடுவோ பைல்கலோட சேர்ந்துட்டு குளிச்சுட்டு நல்ல புல்ல மாரி மறுபடி பட் எல்லா போட்டுக்கிட்டு சிவன சிவன் கோயிலுக்கு வந்து முடிச்சுட்டு அங்க இருந்து பெரியசாமி கோயில் போணு அது மலையிலக்கு கோயில் கீழ தா அடிவாரத்துலந்து மேல மல ஏறணு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேல ஏறணு சாம ஜாலியா இருக்கு கொல்லிமல போனீங்கிறீங்க அப்பறோ அர அரபலீஸ்வரர் கோயிலு போனீங்களா
நா கொல்லிமலை எட்டு காாளியம்மன் கோவில் போனே
எட்டுக் எட்டுக்கையம்மன் கோயில் போனீங்ளா அது இப்ப ரீசென்டா போனா படிகட் எட்டு கையம்மன் கோயிலு அது ரி முன்னல்லா நாங்க போம்போது பாத்தீங்கன்னா கரட முரடா இருக்கு இப்பல்லா வந்துட்
சூப்ராருக்கு ஸ்டெப்பு போட்டு சூப்பரா தா இருந்தது
போற வழில பாத் பத்தீங்கன்னா பலாப்பழோ இருக்கு
லா ஏரியாலா சூப்பரா இருந்தது பாக்கதுக்கு கொல்லிமர மாரிலா கேரளாவோட இது மாரி நல்லா இருந்தது கேரளா மாரி கேரளா மாரி தா இருந்துச்சு அங்க போனது தமிழ்நாடு மாரியே தெர்லது என்னமோ கேர்ளா ரீஜின்குள்ள சுத்தினுருக்குற மாரி இருந்துச்சு
அப்படிதா இருக்கு
அதுக்கப் அப்புறொ வந்து அய் இவந்து ஸ்கூவில் பாக் தெர்ல பட் கருப்பசாமி இருந்துது கோழி எல்லா வந்து சேவல்லா வந்து ஒரு சூளத்துல வந்து இது பண்ணிருந்தாங்க
மாசி கருப்பு கோயிலு
எனக்கு தெர்ல அதுன்னா கோவில்னு ம் மேலதா அதாவது ம் அந்த மணிலா கட்டிருந்தாங்க சூலத்த எடுத் ச்சிருந்தாங்க எல்லா கோழில்லா வந்து அப்டே உயிரோட இது பண்ணி காவு குடுத்துருந்தாங்க காவு குடுத்து ஆனா அங்க வந்து பெருமாள் சாமியு இருந்துச் ச்ச நெனைக்கறே
ம் மா பெரியன்ன சாமின்னு பெருமாள் தாங்க அது பெருமாள் தா பெரியன்ன சாமின்னு
ஆ
பெருமாளுதா அங்க சேவலு உயிரோட குத்துவாங்க
ம் அது சரியானது பாத்த ஒன்னேக் கிரு கிருன்னு ஆய்ச்சி
ஆமா
ஏ அந்த எடோ ந நல்லாதா இருந்துது கோவில்லா நல்லா ஆனா உள்ள வந்து எந்த ஸ்மெல்லோ வர்ல அது என்ன தெர்ல பட் வெளிய அவுட்டர்ல ச ஸ்மல்லா இருந்தது
ஆமா
கு ஆனா உள்ள எந்த ஸ்மெல்லு இல்ல
அதுலருந்து கொஞ்சொ தூரொ போனீங்கன்னா காமாட்சியம்மன் கோயிலு அடியே ஒரு ஒத்தடி பாத மாரியே போவு அந்த மலையில பெரிய சாமி கோவில்லருந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு காமாட்சிமங்கொ அது சின்ன ஒரு கூர கொட்டாயி மாரிதா இருக்கு கோயிலு அந்த பெரிய சாமிக்
இல்ல நாங்க அங்யேப் பாத்துட்டு அதுவே நாங்க எறங்கிட்டோ அது ஒ ஒன் டே ட்ரிப்பு தா ஒன் டே அதாவது மார்னிங் வந்து இல்ஸு கொல்லிமல அந்தாவது குற்றாலம் கீல எறங்கி போவோ பத்தீங்களா
குற்றாலங்களா கொல்லிமலைல இல்லியே
அதாவது கீல அதாவது நாங்க வந்து கீல எறங்கி போனோ டவுன்ல போயிட்டு குளிச்சுட்டு வந்தோ
ம் குற்றாலோ அப்டியா அன் வா ஃபால்ஸ் இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஃபால்ஸ் இருக்கு ஆனா அ அங்க நீங்க சொல்ற மாரி இருக்காது
வாட்டர் ஃபால்ஸ் தா வாட்டர் பால்ஸ் போய்ட்டு மார்னிங் அங்கதா நின்ந்துச்சு வண்டி வாட்டர்பால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு அங்க சாமி கும்ட்டு ட்டு அதுக்கப்புறோ ஒரு ஒரு கோவிலா போயிட்டு லாஸ்ட்டா பழனி
லாஸ்ட் ஓ டிரிப் மாரி பொயிருக்கீங்க
ஆமா
பழனி குற்றாலத்த
ஆமா ஆமா இங்க வந்து போனனா வந்து ஃபேமிலி கூட போனந்தல்லா இது ட்ரிப் மாரி போயிட்டு வந்தோ
த்ஆ ஃபேமிலி கூட போனும்னாலு அப்டி தெரிஞ்சிருக்கு
ம்
திர மட்டு இல்லங்க போய்ட்டு வந்ட்டீங்கள இந்த மாலி நீங்க எப்போ போயிங்க
பருது பாத்திருக்கீங்ளா
என்னங்க ஹலோ
கேக்குதா
ஆ கேக்து இப்ப கேக் குதா உங்களுக்கு ஆ கேக்குது கேக்குது
பருவத மல போயிருக்கீங்களா
ஆஹா அங்ட்டுல்லா போனதில்லங்க
வந்து பாருங்க ட்ரை பண்ணுங்க பருவத மல
பருவதமல ஆனா கேள்விப்பட்டிருக்கே ஆனா அதெல்லா வந்துட்டு
நல்லாருக்குங்க ஏர்னா ஆமா நா வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் போயிட்டு வந்திருக்கே
அ
ஆமா ஏறனாஸ்டப் ஃபஸ் பாற அதுக்கப்புறோ கடபாரமல கடபாரமல கடபாரமல வந் அதாவது நாங்க வந்து நைட் டைம்ல ஏறி மார்னிங்கே இறங்கிட்டோ இப்ப வந்து நைட் டைம் அலோட் இல்லன்ட்டாங்க இப்ப வந்து நெறைய ரிஸ்ட்ரிக்க்ஷன் போட்டுருக் க்காங்க
ம்
ரெஸ்ட்ரீஷன் அதாவது நெறைய ரூல்ஸ் வந்துச்சு உள்ள அப்ப வந்து இல்ல நாங்க வந்து ம் ஆனா நைட் டைம்ல வந் ந்து எங்க அண்ணனுங்கதா இட்டுன் போனாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டயடு தெரியாது பகல் டைம்னா வெயில் அடிக்கு வானா அது செட் ஆவாது டைட் டைம்ல ஏர்னுமா சாமி பாத்தோமா அங்யே ஸ்டேப் ஒரு எடோ மண்டபொ மாரி கட்டின்னு இருக்காங்க அங்க படுத்து ஏந்துட்டு மார்னிங் ய எற் றங்கிட்டோ
மார்னிங் எறங்கிட்
அம்மா கடக் பர்வதமல வந்து மா அ நைட் டைம்ல வந்து எப்டியோ ஏறிட்டோ ஆனாபின்னாடி மட்டு தெரியவே பாக்காதீங்கன்னு சொல்ட்டாங்க பின்னாடி பாக்குறே புஃல்லா இது இந்த டோன் எடோ புஃல்லா அப்டே லைட் எரிது அங்கங்க வீல்டு அப்டே பாக்கும்போது கிருகிருன்னு ஆவுது நா வற ஒரு எத்துல வந்து காலு வந்து சரியா வைக்கல ய பயொ எத்திகிச்சு அப்பா அப்பா அப்பா அப்பான்னு அப்புறொ பின்னாடி டார்ச் இது பண்ணி ஆனா பிரெக்னன்ட் ஆன லேடிஸ் கூடொ ஒருத்தங்க வந்து ஏற்னாங்க கடப்பெருமாளு வைத்துல எங்க அண்ணனுங்க தா முன்னாடி ஒரு அண்ண பின்னாடி ஒரு ரு அண்ண அவங்கள வந்து மேல வந் து ஏத்தி இது பண்ணி அதுக்கப்புறொ வந்தாங்க பிரெக்னன்ட் ஆனா ஒரு லேடி வந் ந்தது ஏற்னாங்க ஆனா அது மாரி ஏறக்கூடாது ஏறி ரிஸ்க்கு
பிரக்னண்ட் ஆன லேடில்லா ஏற்றாங்களாங்க ஐய்யோ
ம் நா திரும்பி கால் பண்றே
ஓகே ஒரு பத்து நிமிஷோ ஃப்ரீ ஆய்றே ஓக் ஓகே டன்
ஆ